ஹலோ
கேக்குதடா ம் சொல்லு
என்ன பண்ணற
சும்மா வெளியே நின்னுட்டுருக்கே கால் அறிக்குதுன்னு வெளியே வந்தே உள்ள உக்கார முடியல
எ வெளியேன் ட்டுருக்க
உள்ள ஒரு மாரி கடுப்பா இருக்கு யாருமே இல்ல டி வி ஓடிட்டு இருக்கு சீரியல் ஓடிட்டு இருக்குது
ஓ ஓகே சாப்பிட்டியா
இல்ல இனிமேல்தா
டே அந்த ரோஸ்ட் மில்க்க நீ பாட்டுக்கு ஃப்ரீசர்ல வச்சிட்டு போயிட்ட
எடுத்து குடிச்சுறா மறந்துட்டே
ஏ இன்னிக்கு திடீருனு ஐஸ்கிரீம் எடுக்கலான்னு பாக்கற ரோஸ் மில்கு
அ மறந்துட்ட நா அத வெள்ள எடுத்து வச்ச குடிச்சுடு
நா
ஸ்ப் நா அ சென்னையில இருந்து வர்றப்போ பஸு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க ஓகேவா நீீட்டில ரெஸ்ட் ரூம் போறக்கு காஃபி குடிக்கிறக்கு அந்த மாரி அந்த மாரி நிப்பாட்டினப்போ எல்லாரு அந்த டைமில ரெஃப்ரெஷ் ஆகணுன்னு சொல்லிட்டு காஃபி டீ குடிச்சாங்களா
அ
நா பாத்தே எங்க அப்பா வேற எங்க அப்பாக் கால் பண்ணா எங்க அப்பா நா எறங்கவே இல்ல இல்லன எறங்கி விட்டா திரும்ப ஏற முடியாது அதனால கால்ல போய் எறங்கிக்கிறன்ட்டாரு நா ரெஸ்ட் ரூம் போன நா எறங்கி ரெ்ட் ரூம் போயிட்டுதா காலே பண்ணே எங்கப்பாக்கு ரெ்ட்ஸ்ரூம் போயிட்டு வந்து கால் பண்ணேன் எங் அப்பா பா எறங்கிட்டாரா இல்லையானே தெர்ல
அ ஓ நீ வேற எடோ அவருக்கு வேற எடோ போட்டியா சீட்டு
ஆமான்டா நா கீழ சீட்ரு போட்டே செமி ஸ்லீப்பர் போட்டே அவருக்கு மேல சீ ஸ்லீப்பர் போட்டே அவருக்கு தா முதுகு வலின் சொன்னார்ல அதனால அவர் தூங்கட்டுன் சொல்லி மேல போட்டே எனக்கு ஸ்லீப்பர் வேற ஃபிமேல் சீட் இல்ல மேல் சீட்டா இருந்துச்சு அதனால ஃபீமேலுக்கு இந்த செமி ஸ்லீப்பர் தா இருந்துச்சினு செமி ஸ்லீப்பர் போட்டே அப்றோ எறங்கி போயிட்டு பாத் த்தே என்ன வாங்லான் சுத்தி சுத்தி பாத்தே கண்ணாடி வேற போடாம எறங்கிட்டே தூரத்துல இருக்குறது கண்ணு தெரில பேக்காட்டோ நாலு ரவுண்டு அடிச்சே அந்த கடைய பெரிய கடயா இருந்துச்சு பாக் பேக்ரி கூட இல்ல ரொம்ப பெருசா இருந்ச்சு சூப்பர் மார்க்கெட் மாரி இருந்ச்சு பெருசா
அப்றோ இந்த நாலு சுத்து சுத்துன சுத்திட்டு அப்றோ ஒரு இதுக்குள்ள ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு இதெல்லா வச்சுருந்தாங்க போயிட்டு ரோஸ் மில்க் கு தா நல்லா இருக்க மாரி இருஞ்ச்சு பாத்தொன்னே அதனால அத எடுத்துட்டு வன்ட்டே வந்ததுக்கப்றோ ஏன்ச்சு ஸ்நாக்ஸ் வாங்கலாமான் தோணுச்சு அப்பறந்தா சேரி நம்ம பேக்லியே நபாட்டி அது இதுன் வச்சிருக்கோல அத போய் சாப்ட்டுக்கலா
ஆ
அப்டி சொல்ட்டு வன்ட்டே வந்து ஏசிங்றத மறந்துட்டே எனக்கு எனக்கு தா நார்மலா ஏசில இருந்தா தண்ணி குடிக்காம்லே சுச்சு வருல்ல நைட்லா தண்ணி தாகமா இருந்துச்சு
அ
தண்ணி குடிச்சா சுச்சு வருன்ட்டு தண்ணி குடிக்காம்லே ஓட்டிட்ருந்தே
அப்டி இருந்தோ ரெஸ்ட்ரூம் வந்துருச்சு ஏசில இந்தா ஏ ஒடம்பு ஆட்டோமேட்டிக்காக கூலாகி சுச்சு வந்துரு தண்ணியே குடிக்லனாலு ஒடம்புல இருக்க எதையோ கரைச்சி தண்ணியா குடுத் என்னுமோ பண்ணிரும் போல அந்த மாரி சுச்சு வந்துருமா அப்றோ நா வண்டில ஏரி ஒக்காந்து கொஞ்சோ ரோஸ்மில்க் கொஞ்சோ லைட்டா குடிச்சே குடிச்சதுக்கு அப்றந்தா ஞாபகோ வர்து நம்ம லிக்யூடா குடி க்றோ இப்ப நமக் ஒடனே சுச்சு வரு இவிங்க அடுத்து கால்ல போய் தா எற நிப்பாட்டு வாய்ங்க அப்டின்ட்டு எப்போ ஒரு மணி ஒன் ர இருக்கு கால்ல வரைக்கு நம்ளால அடக்க முடியாது பெசாட்டுக் படுத் தூங்கிர்லான் குடிக்க வேணான் சொல்ட்டு அத எடுத்து வச்சுட்டு நபாட்டி இருன்ச்சு
ம்
நா பசிக்கவே இல்ல ஆனா சும்மா சாப்ட்டே நபாட்டி எடுத்து கொஞ்சோ சாப்ட்டுட்டு
அப்றோ அப்டி எடுத்து வச்ட்டு தூங்கிட்டே
ஓகே
தூங்கவே முட்ல கால்லா செம வலி
ம்
அந்த சீ அந்த சீட்ட சாய்க்கவு முல்ல பின்னாடி
ஏ சாய்க்க முடியுல்ல
ஆ அட்ஜஸ் பண்ண முடில
மத்தெல்லா சீட் ஆயி ஓ சீட் மட்டு பண்ண முடியலையா இல்ல
ஆமா ஏன் சீட்டுதா பண்ண முடியல மிச்ச பேர்லா ஜாலியாதா படுத்திருந்தாங்க இந்ததுல வண்ட்டு கோலாரா இருக்கும்போல அது ஏண்டா எ பக்கத்துல ஒரு புள்ள உக்காச்னுற எனக்கு அந்த என் நானுக்கிருவா மாரி ஆய் நேத்து அத புடிச்சு தொங்கிட்டுதா இருந்தே அதுக்கு மேல என்னால ப்ரஷர் குடுக்க முடியல
அது கொஞ்ச அழுத்தி அப்டிகீழ இழுக்கணு உனக்கு அது உனக்கு சரி கிருமாக்கு சரி அந்த இழுக்கறது வரமாட்டீங்து
எனக்கு தேட்டரு போனாலே நல்ல சாஞ்சு உக்கார முடியாது திவ்யா பறந்துடுவே நானு
எ ஹட்டாவவு இருக்குணு கொஞ்சதா இருக்கணு தளபதினாலே எடுத்துட்டு இப்டி உக்காந்துட்டே
நீளா அப்டி ஒக் உக்காந்து பொசிஷனே வராம உக்காண்ட்ருக்க என்னால்லா பொசிஷன் வரமா அஞ்சுநிமிஷ கூட உக்கார முடியாது நா க்ளாஸ்ல என்னிக்காவது ஒரு நா ஒரு பொசிஷன்ல பத்து நிமிஷ உக்காந்து பாத்திருக்கியா
ஆக
தூங்கிட்ருந்தா கூட ஆயிரத்தெட்டு பொசிசன் மாத்தி மாத்திதா தூங்குவே
அது எனக்கு வந்து அப்டி மாற்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு எதாவது டிஸ்டப் ஆகுமோன்ருக்கூ எனக் அதனா
எனக்கு வந்து அதெலா இல்ல அதெல்லா கெடையாது நா அதெல்லா யோசிக்க மாட்டே ஏ பாடிக் வந்துட்டு அஞ்சு நிமிஷ்துக்கு மேல ஒரு பொசிஷன்ல ஏ பாடிநாலா இருக்க முடியாது தூங்குறப்ப மட்டுதா அப்டி இருப்ப வீட்ல தூங்குறப் போ அதுலயு ஒரு அரை மண் நேரோ ஒரு மண் நேரத்துக்கு ஒரு வாட்டி பொசிஷன் மாறிடுவே
எனக்கு மாரி அமுல் கி ஏதாவது ஆயிடுமோ அப்டி இப்டி தோணு அப்டியே தூங்கும் போது அதுதா யாராது தெரியாம எ கை மேல கை வச்சி ட்டாங்கன்னா அவங்களா எடுக்கிற வரைக்கு நாலு மந்நேர கூட அப்டியே கையசை
நா எனக்கு ஒடம்பு வலிக்கொண்டா எனக்கு பாடி வீக்கா இருக்கு கா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது அதனால ஒண்ணுமே பண்ணல நல்லாருக்கே நல்லா சாப்புட்றே ரெஸ்ட் எடுக்கிறே ப்ராப்பர் ரொட்டீன் இருந்தா கூட எனக்கு ஒடம்பு வலிக்கு
ஆ
இப்போ ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் வண்ட்டு போறதுக்கு எவ்ளோ டயர்ட் ஆயிடு சொல்லு
அதுக்கே எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகு கால்வலி வந்துரு ஆனா என்ன தெரியுமா அவ்வளோ இருந்தா அப்பயு என்னால ஒரு எடத்துல உக்கார முடியாது ப்ரேக் உட்டா ஆனா எந்திரிச்சி எங்கிட்டாவது ஓடணு எங்கிட்டாது நடக்கணு வெளிய போணு வரணு அப்படி தா இருக்கூ அதனால ஏ பாடியே அப்படிதா கரும பிடிச்சது
எனக்கு வந்து அது கால் அப்படி புடிச்சக்குல்ல அந்த மாரி புடிச்சிட்டு இருக்கு ஆனு அசஞ்சா அவங்களுக்கு இதாகுமேன்னு அசைக்காம இருக்கு அப்படியே வலி
இந்த லினயா அவளுகல்லா பின்னாடி உக்காண்ட்டு கத்தினே இருப்பாளுங்க ஆடாம உக்காரு ஆடினே இருக்க தலைய ஆட்டாம ஒரு நிமிஷ கூட உன்னால உக்கார முடியாதுன் சொல்லுவா முடியாது முடியாதுன் சொல்ட்டு அப்டியோ வருவே அது என்னால என்ன பண்ணாலு மாத்திக்கே முடியல தெரியுமா
எக்ஸாம் எழுதுறப் ய்யு அப்டிதா ஆவு என்னால ஒரு அர மண் நேரோ கூட ஒரு எடத்துல ஒரு பொசிஷன்ல உக்கார முடிய மாட்டங்குது
எனக்கு ஏனே தெர்ல எக்ஸாம் ஹால்ல ஒன்ன பாத்தோன எனக் சிரிப்பு சிரிப்பா வருது
ஏன்டா பேக்காட்டருக்கேனா
அப்டி இல்ல திடீன் திரும்ப போது நம்ம அன்னக் ஏதாவ்து ஏதாவ்து கோளாரா ஏதா சொல்லி நம்ம சிரிச்சுருப்போல அது எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆயிடு திரும்பி பாக்கபோது ஸ்ட்ரைக் ஆயிரு
நா பாப்பே என்ன இது லூசு மாரி பாத்து பாத்து சிரிக்குதே அப்டின்ட்டு
அன்னைக்காவ்து இது என்னைக்கோ ஒர் நாள் நீ எதா ஜோக் கு போட்டிருப்பே அதுயெல்லா அப்ப எனக்கு ஞாபகோ வந்துரு
என்டா ரிசல்ட் எப்போ வரு
ஏ
கேக்குறங் புது அட்வைஸரு ரிசல்ட் கேட்பாங்க நீ பிள்ள தூக்கின் சளின்னு சுத் திமுண்டம் ஸ்வெட்டரு வீசி விடுயே சலிமுத்தி பிள்ளயே அல்லா
ம்
ரகு கப்பிவிடி ரகு கப்பிவிடி ஹ் ூண்டாச்சக்க பீடி ஹலோ
ஹலோ
சொல்லுது நானே குளிருதுன்னு சுத்திட்டு இருக்கே அது ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கட்டு ஜாலியா வெளிய சுத்துது
ஒரு பொம்மையே வேர ஒரு பொம்ம இப்ப இல்ல ஒரு பொம்ம அது கல்யாணத்துக்கு முன்னாடி நானு ஜினிசாவு நம்ம கொழந்தைன்னு சொல்லி விளாடிட்டு இருப்போ
அதுக்கு ரோஹித்னு பேரு வேற வச்சு வெளாடிட்டு இருப்போமா அந்த கொழந்தைய வேற தூக்கிட்டு வந்துச்சு குளுருல எதுக்கு கொழந்தய வெளிய தூக்கிட்டு வந்த அப்டி சொன்ன சொட்ரு போட்டாச்சு தூக்கிட்டு வா போ அப்டின்ன இந்த கொழந்தைக்கு ஸ்வெட்டர் இல்ல துண்டாச்சு பொத்தி கூட்டிட்டுரவா அப்டின்னா அந் துண்டு வர்ல துண்டூ அப்டிங்கிறா
ல்ல ஓ
அது வேற உக்கார மாட்டீங்கதா ம் சேரி படுக்கவை அப்டின்னு
சோவி இன்னைக்கி நா கஷ்டப்பட்டா அவ்னுக்கு சூப்பு செஞ்சு குடுத்தே
ம்
சும்மா சுடு தண்ணி வச்சு பவுடர் கலந்து குடுக்குற சூப்பு தா
ம்
அது குடிச்சுட் அவனா அத குடுக்குறே சாப்பாடு ரெடியா சாப்பாடு குடு அவ என்னமோ நல்ல கை கழுவு தண்ணி குடுக்கற மாரி நெனச்டா அந்த சூப்ப நா பவுல வச்சிட்டு ஸ்பூன் போட்டு இந்த அப்டிங்கற இத சாப்டுறே டைம் ஆச்சு அப்டின்ங்கற இது சூப்புடா உனக் குடிக்கதா அப்டிங்க சூப்பா அப்டின்ட்டு பாக்கறா அப்றோ பாத்துட்டு குடிச்ட்டு எப்பிடி இருக்குன்னு கேக்குறே ஆவ்ரெஜ் தா அப்டின்னா இப்டி பாத்துட்டு நீ செஞ்சியானா ஆ அப்ப சூப்பர்க்கா அப்டின்ட்டு அப் ஓரமா வச்சுட்டா குடிக்கவே இல்ல எனக்கு வேண்டா அப்டின்ட்டா ரெண்டு மொற குடிச்சா ரெண்டு மொற குடிச்சா குடிச்ட்டு மேகி சாப்பிடு சூப்பு குட்றா சூப்பு உனக்கு தா வைச்சே அப்டின்னே வயிறு ஃபுல் குடிக்க முல்ல நீ குடிச்சிரு அப்டின்ட்டு போய்ட்டா நா வேற தண்ணி ஓவரா ஊத்தி உட்டே ஒரு பேக்கெட்டுக்கு டேஸ்ட் பாத்துட்டு அப்ரோ ரெண்டு பேக்கெட் போட்டு வச்சே அதுல நா இத்தா நல்லா பண்ணியிருந்த உப்பு பெப்பர் ஏதாவது வேணுமான்னு கேட்டா அவனுக்கு எதுமே தெர்லன்னா அந்த டேஸ்ட்டு அப்றோ பச்சை போய்தும் நாதா குடிச்சே அத
ம்
கொஞ்சோ உப்பு பத்துல அவன் கேட்டுருந்தா போட்ருப்பே லூசு பையனுக்கு தெரில
டேய் இப்ப மிஷின் வந்து ஸ்டிச் பண்ற கண்டிஷன்ல இருக்கா
எந்த மிஷின் ரா
ஸ்டிச்சிங் மிஷின்
எங்க வீட்ல இல்லயே
வீட்ல இல்லயா அப்ப அம்மா ஸ்டிச் பண்ண தெரியுல்ல அப்ப எங்க போயி ஸ்டிச் பண்ணுவாங்க அடிப்பாவி ஆத்துல போயி ஸ்டிச் பண்ட்டுவருவாங்களா ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணுன்னா
ஏதாது ஸ்டிச் பண்ணா வச்சிப்பாங்க ஊருக்கு போகும் போது தெச்சுட்டு வருவாங்க எமர்ஜென்சின்னா இங்க வேற எங்கயாவது இருந்துச்சுன்னா குடுப்பாங்க இல்னா ஊசி இருக்குல்ல
ஆ ஊசி வச்சு கைல தெச்சிருவாங்களா
ப்பாங்க ஆமா
எனக்கு என் டாப் வந்து பிடிச்சடிக்கணு கிருபாட்ட தா குடுக்கணு
புடிச்சு அடிக்கணுன்னா மிஷின் தா போட்ணும் குறும்ப வா
கியூ கிருபாட்டயே குடுத்தற்ரே
மா
ரெண்டு டாப் ஆனா எனக்கு என்ன பயோன்னா அது கிட்ட குடுத்தா நாலு வருஷ கழிச்சுதா கெடைக்கு
பேசாம ஐசு கிட்ட கூட குடுத்துட்ரலாமான்னு பாக்குறே அவுங்க பெரியமாட்ட ஸ்டிச் பண்ணி ஆனா அவுங்க அதிகமா காஸ் கேக்குறாங்க
அப்புடியா
ஆமா பிளவுஸ்சுக்கே ஃபோர் ஹண்ட்ரடு ஞாபகம் இருக்கா
ம் ம் ஏய் இங்க பின்னாடி ஒரு டைலர் வீடு இருக்குடா அவுங்ககிட்ட எவ்ளோன்னு கேப்போ
சேரி புடிச்சு அடிக்கிறது தா பிரச்சனை இல்ல
கேப்போ
போய் குடுத்துட்டு கொஞ்ச நேர கழிச்சி வாங்கிட்டு வந்தர்லா ஆ இப்போ ஆட்ரு போட்டிருக்கல்ல அந்த ட்ரெஸ்சு வந்தக்கப்பறோ அதெல்லா போட்டு பாத்துட்டு எப்புடினாலும் லூஸாதா போட்ருப்பா ஏன்னா எனக்கு வந்து பேண்ட் ஒரு சைஸ்சு டாப் ஒரு சைஸ்சு அதனால என்னமோ பண்ணி வச்சிருக்கே அத வாங்கி போட்டு பாத்துட்டு பத்தலன்னா ரிட்டன் போட்ணும் பெருசா இருந்துச்சுனா பிடிச்சு அடிச்சு போட்டுப்பே எப் னாலும் ஏதாவது குண்டாவே ஏதாவது ஹைட்டாவே ஹைட் ஆக மாட்ட சேரி இருக் க்கட்டும் புடிச்சு அடிசிட்டு போறே
நானும் புதுசா ட்ரெஸ் வாங்னன்னு சொன்னல்ல அந்த ட்ரெஸ்சு எனக்கு கரக்ட் ஃபிட்டா இருக்கு எனக்கு கரக்ட் ஃபிட்டா இருந்தா புடிக்காது கொஞ்சோ லூஸ் வேணும் ஒரு சைடு மட்டு அந்த கரெக்ட் ஃபிட் இருக்கு
ஒ ஒன்ன கொண்ருவே
எங்க அம்மாட்ட லூஸ் பண்ணிக்குடுனா திட்டுது அமைதியா போட்டுப்போ லூசுங்குது என்ன ஒரு இன்ச் தா லூஸ் பண்ணி கேக்குறே லூசா இருந்தா தான கொஞ்சோ நல்லா இருக்கு இல்ல எனக்கு கம்ஃபட்டபுளா அப்படிதா இருக்கு இல்லன்னா ஒரு மாரி டை கரெக்டான் ஒரு மாரி இழுத்து புடிச்ச மாரியே ஒரு மாரி இருக்கு என்ன நிம்மதியா நடமாட முடியாது அது கேஸ் வச்சு இது பண்ண முடியாது கொஞ்சோ லூசா இருந்ச்சுனா இன்னு கொஞ்ச ஃபீரியா இல்னா வேர்க் தூக்கிட்டு இதார்
ஏய் செரி இரு சுச்சு போய்டு வந்து கூப்படறே
ஆ ஓகே